ஹலோ வணக்கம்ப்பா
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேப்பா
ஆ சாப்ட்டீங்களா
சாப்ட்டேப்பா நீங்க
ஆ சாப்ட்டாச்சு என்ன சாப்ட்டீங்க
நா வந்து தோச, சொரக்கா, கலக்கா கொட்ட போட்ட கொழம்புப்பா
நானு தோச அப்பறோ சாம்பார் அப்பறோ மொளகாத்தூள் வந்து பூண்ட நசுக்கி போட்டது
ஓகே ஓகே நல்லாருக்கு அது சூப்பரா தோசைக்கி
ஆமா ஆமா ம் இங்கல்லா வெயிலே அடிக்கவே இல்ல ஒரு மாரியா இருக்கு கிளைமேட்டு அங்க எப்டி இருக்கு சேரி சேரி ஆ
ஆ கொஞ்சோ வெளிய போற வேல இருந்தது போனா அனலு வீசுதுப்பா
டுப்பா
வெயிலு
அனல் வீசது வெயில் ஓகே இது தா வந்து ஊம வெயிலும்பாங்க
அப்டிதா போல இருக்கு
ஊம வெயில் அமைதியா சைலண்டட்டா வந்து இது ஆகுன்னு சொல்லுவாங்க ஓகே ஆ ம் நா இன்னக்கி என்ன வந்து டாபிக் வந்து என்ன பேசலான்னு சொன்னிங்கன்னா இப்ப இந்த வந்து ஜி பே
ஓகே சொல்லுங்க ம் ம்
போன் பே அந்த மாரிலா யூஸ் பண்றாங்க இல்லையா இது இதுனால நீங்க என்ன பெனஃபிட் இருக்கு உங்களுக்கு இதுனால என்ன நன்ம இருக்கு இதனால என்ன தீம இருக்கு
சேரிங்க இப்ப வந்து ஆ ஓகேங்க இப்போ நம்ப முன்னாடி எல்லா வந்து போய் ஒரு பணொ ஒருத்தவுங்களுக்கு குடுக்கணுனாலோ இல்ல ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கணுனாலோ அவுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணு அவுங்க பேங்க்குக்கு போயி செல்லான் ஃபில் பண்ணி நமக்கு போட்டாங்களா இல்லையான் தெரியாது வந்துருக்கா இல்லையான் நம்ம போய் செக் பண்ணனு
உண்மதா
ஆ நம்பளு இதே மாரிதா வேற யாருக்காது போட்ணுனா லைன்ல போயி நின்னு சல்லான் ஃபில் பண்ணி டெப்பாசிட் பண்ணி நம்ப அக்கௌண்ட்ல போட்டு அவுங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனு
ஆமா உண்ம தா
அ இப்ப வந்து ஏங்க இந்த மாரி போட்டு விடுங்க அப்டின் சொன்னா எங்கயாது கடைல நின்ட்டு கூடொ நமக்கு வந்துருது
ஆமா சே
உம்
கே எவ் நல்ல விஷ்யொந் தா நல்ல விஷ்யொந்தா இப்ப எனக்கெல்லா பாத் த்திங்கன்னா நீங்க சொல்ற மாரி காசு வந்து டக்குன்னு நம்ப கேக்குற நேரத்துல நம்மளுக்கு வந்து கெடச்சிருது அது நல்ல விஷ்யமா இருந்தாலு ஆனா ஜி பே ல ஃபோன்பேல அமௌண்ட் இருந்தா நம்ம கைல செலவாகறத விட இது எப்டி செ செலவாகுதுன்னே தெரிய மாட்டெங்குது தண்ணி மாரி போது இப்ப கைல செலவு இருந்தா இருப்பு இவ்ள இருக்கு சேமிப்பு இவ்ளோ கொஞ்சொ வெக்கலா இன்னக்கி நம்ப இவ்ளோ தா வாங்கணு இதுக்கு மிச்சொ இனி நம்ப வாங்கக் கூடாது இன்னக்கி இன்ன இன்னெக் இன்னெக் கினு ஒரு ஒரு பட்ஜெட் போட்டு வெக்கணு ஓகே இன்னிக்குவந்து நம்ப்ளுக்கு முடுஞ்ச்சு அவ்ளோதா இனி நாளக்கி தா நம்ம செலவு பண்ணனுன்ற மாரி இதே ஃபோன் ப்பே இருந்தா நம்ப்ளுக்கு எவ்ளோ இருக்குன்னு தெரியு மெசேஜ்ல தெரியு
ஆ ஆ
இருந்தாலுமே நம்ப வந்து
ம்
டக்கு டக்குன்னு எதானா ஒன்னு வாங்கி செலவு பண்ணிட்றோ
புரியிதுங்க எங்க இருந்தாலு ஜி பேல இருந்தாலு ஃபோன் பே ல இருந்தாலு கைல இருந்தாலு நம்ப்ளோட மனசு கண்ட்ரோல் தாங்க எல்லாத்துக்குமே காரணோ
ட்ரோல் தா மனசு தா கண் ட்ரோலு பட் என்னொடைய பொது கருத்து அந்த காலத் சுருக்கு பை இருந்துச்சு அது தா வந்து சி சேவிங்ஸ் மாரி இப்ப நம்ப பாட்டியெலா வெச்சுருப்பாங்க அதுலருந்து தா காசு எடுத்து தருவாங்க
ம்
இப்ப எல்லாமே வந்து ஜி பே ஆப்ஷன் வந்ததுனால இப்ப இருக்கற பசங்களுக்கு இப்ப நாம்பலா ரூபா நோட்ட எண்ணி குடுப்போ சில்ரை எண்ணி குடுப் போ ஆனா இப்ப இருக்குற பசங்களுக்கு அந்த கவுண்டிங்கு
மொதல்ல கையில பணோ வெச்சுக்கறது இல்லங்க
ஆமாங்க
யார்கிட்ட கேளுங்க எகிட்ட டிஜி
அப்புடித்தா சொல்றாங்க ஒரு பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸுக்கு சில பஸ்ல எடுத்துக்குறாங்கங்க சில பஸ்ல எடுத்துக்கறது இல்ல அதுலயு சில பஸ் ல வந்து நெட்வொர்க் இஷ்யூனா அப்டியே உட்டற்றாங்க
ம் ம் ம் நம்ப அதுக்கு ரெடியா இருக்குணுங்க கொஞ்ச கைய்லியு பணோ இருக்கணு
ம்
கொஞ்சோ வெச்சுக்கவு வெச்சுக்கணு
சில ட்ரைவருங்க என்ன பண்றாங்கனா
ம்
வந்து பாத்திங்ன்னா சில ட்ரைவருங்க ஜி பே அலோ பண்றாங்க
ம்
சில பேர் வந்து அ ஜி பே வேல செய்லமா உகிட்ட எவ்ளோ இருக்கோ குடுமா
ம் ம்
அந்த மாரி வாங்குறவங்களு இருக்காங்க அந்த மாரி ஆ நா அனுபவிச்சிருக்கே குடுத்துருக்கே
இல்லங்க நா இது வரிக்கு அந்த மாரி ஜி பே ஃபோன் பே யூஸ் பண்ணது இல்ல ஆ டிக்கெட் வாங்குறதுக்குல்லா ஆ ட்ரெயின்ல மட்டு ஒரு டைமு பண்ணிருக்கே ட்ரெயின் டிக்கெட் எடுக்கும்போது
சேர் சேரி சேரி நா ஜி பே நறைய பண்ணுவே எனக்கு ஃபஸ்டு தெரியாது அப்றோ ஆ வீட்டுக்காரு இல்லாத சமயமா நா கடைக்கு போணு வாங்கணுன் சொல் றப்ப எனக்கு வந்து ஜி பே வந்து ரொம்ப வந்து அவசியமா வந்து தெரிஞ்சது அதனால நா அதுல யூஸ் பண்ணிக்கிறே
ஆமாங்க பணோ முன்னாடியெல்லா பேக்ல வெச்சு சுருந்த உட்டே என்னாகு பேக்ல நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட்டமா இருக்கும்போது பர்ஸ் து காணாம போய்ரு அமௌண்ட்டு காணாம போய்டு இப்ப வந்து நம்ம கைலியே மொபைல் இருக்கறதுனால இந்த மாரி அமௌண்ட் எல்லா காணாம பொறத்துக்கான சான்சஸ் எல்லா இல்லல்ல
அது உண்மதா அது உண்மதா நீங்க சொல்றது காணாம போகாது சேஃபா இப்ப ஃபோன்ல இருந்தா சேஃபா இருக்கு ப்ரச்சன இருக்காது
ம் ம் ம்
இது நீங்க சொல்றது ஒரு நல்ல விஷயோந்தா
அதுதா அதுதா அந்த மாதிரி நறைய நல்லது இருக்கு நறைய கெட்டது இருக்கு டிஜிட்டல் தெஃப்ட்டு நறைய நடக்
ந ந நடக்குது சில பேர் ஃபோனயே அப்டியே எடுத்துட்டு போய்ற்றாங்க எனத்த பண்றது
ம்
காசு நம்ப சொல்றோ ஃபோனயே அப்டியே கையோட அப்டியே எடுத்துட்டு போயிற்றவுங்களா என்ன சொல்றது
அது ஒன்னு பண்ண முடியாது இருந்தாலு பண்ணாதவங்க நறைய இருக்காங்க இல்லீங்ளா
ஆமா ஆமா உண்மத்தா உண்மத்தா அதுக்கப்ரோ நீங்க வந்து திருவிழா திருவிழாக்கு போறது போற மாரி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க வீட் வீட்ல என்ன மாரி சமைப்பீங்க
இங்க மேக்டிமம் மேத் திருவிழா கிராமத்துல நா பா போ பண்ணியிருக்கோ அம்மா வீட்ல இருந்தவரையிலு ஆ அதுக்கப்புற சி ட்டி லைஃப் திருவிழாவெல்லா அனுபவிக்கிற இது இல்ல அங்க அம்மா வீட்ல இருக்கிற வரையிலு என்ன பண்ணுவோ நாங் க திருவிழானா திருவிழா வர்றதுக்கு ஒரு மாச முன்னாடி இருந்து மனசுல ஒரு ஹாப்பியா இருக்கு ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வருவாங்க என்ன மாரி டிரெஸ் போட்டுட்டு வருவாங்க எப்டி வருவாங்க நம்ப என்ன போடுறது என்ன வளையல் போடுறது என்ன செப்பல் போடுறதுன்னு சொல்ட்டு ரொம் ப யோசிக்கணுங்க அது ஒரு தூக்கமே வராதுன்னு வச்சிக்கோங்கள பிபோர் டூ டேஸ் எல்லா
செரி செரி
அவ்ளோ யோசிச்சி ரெடியாய் போயிட்டு அங்க எல்லாமே அ கிராமத்துல வந்து மேக்சிமம் இந்த சில பொருளுங்கல்லா கெடை இருக்காதுங்க அந்த திருவிழா அப்பதா ஆ அந்த லப்பர் பேண்ட் டு அந்த வளையல்கள் எல்லா போடுவாங்க பாருங்க அதுக்காக காசு செத் த ஆரம்பிப்போ
ஆமா ஆமா ம் ம் ம் நறைய விளையாட்டு பொருட் கள் இருக்கு உண்டியல் இருக்கு
பொருள் நம்ப வாங்கமாட்டோ
நம்ம சின்ன வயசுல எல்லா இந்த செப்பு சாமான்னா நாங்க வாங்கியிருக்கோ அந்த செட்டு அதெல்லா இந்த பண்டிக திருவிழா அப்ப தான கெடைக்கு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
கடேலேல்லா
அண்ணா அதுலா அதுல கூட எனக்கு விருப்ப இருக்காதுங்க எனக்கு வந்து வழயல் வாங்கணு கிளிப்பு வாங்கணு ஸ்டிக்கர் போட்ட வாங்கணு கப்பல் இங்க வாங்கணு அதுலதா இருக்கோ ஒஅ
பெண்கள் எல்லாமே அதுக்கு தா ஆசப்படுவாங்க இப்ப சரி நீங்க இவ்ளோ ஆசப்படுறீங்கள கல்யாணத்துக்கு முன்னாடிப் பண்ண ட்ரெஸ்ஸிங் வந்து கல்யாணத்துக்கு அப்ரோ உங்களால அந்த அதே மாரி வே ஆப் ட்ரெஸ்ஸிங் உங்களால பண்ண முடியுதா ஆ நா கூட கண்டிப்பா நீங்க சொன்ன உனே ஊ தா சொல்லுவீங்களோனு நெனச் ச நானு ஆ ஆ
தல கூட சம்டைம்ஸ் வாறதுக்கு டைம் இருக்காது
டைம் மிரு காது அப்பா அப்பா விலா வந்து நீங்க வந்து இல்லற வாழ்கைல வந்து ஈடுபட்டிருக்கீங்க குடும்பம் பிள்ளைங்கன்னு வந்து அவ்ளோ பொறுப்பா பாத்துக்கிறீங்க
ரொம்பவோ எனக்கு வந்து ஏ பசங்களுக்கு நா டைம் டேபிள் போடுவே பா சாப்பாடு குடுக்குறக்கு கொழந்தையா இருக்கு போதுலருந்தே ஸ்கூலுக்கு போகும் போது இதுதா குடுத்து அனுப்பணுன்றது என்னோட மைண்ட் செட் கொழந்தையா இருக்கும் போதும் இப்டிதா ஊட்டணும்ன்றத வந்து பிக்ஸ் பண்ணி ஊட்டி
ஃபிக்ஸ் பண்ணி அது அதை ஒரு ப் ஒரு அவுங்க அவுங்கன்னு ஒரு ப்ரொசீஜர ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாலா பாத்தீங்கன்னா இங்க பெரியப்பா வீட்ல நீங்க சொன்ன மாரி தா நீங்க டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவீங்க அவுங்க ஒரு டைம் டேபிள் ஒட் ஒட்டிருவாங்க செவுத்
இல்லங்க நா நா சொல்ல வர்றது அந்த மாதிரி கெடையாது யா இந்த ஃபுட் இன்னைக்கி குடுகணும்னா லெவன் ஓ கிளாக் அந்த ஃபுட்டு் என்னான்லா டிசைட் பண்ண மாட்டே லெவன் ஓ கிளாக் ஆமா ஹ ஹ ஹ நைன் ஓ கிளாக் ஒன்னு
ம்
நைன் ஆ டென் ஓ கிளாக் ஒண்ணு ஒன் ஆர் ஒன்ஸ் கேப்ல ஆ பசங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கணு
ஆமா எதாச்சி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் மேஷ்டு நாணு அதேதா இல்ல நீங்க டைம் டேபிள் போடுவேன்னு சொன்னீங்களா அது எனக்கு ஞாபகம் வருது எங்க பெரியப்பா வீட்ல செவுத்துல ஒட்டிடுவாங்க திங்க கெழம மண்டே மார்னிங் பொங்கல் ஆஃப் நூன் செவ்வாகெழம இட்லி நைட் டு தோச இல்ல சாம்பார் சாதம் அந்த மாரி டைம் டேபிளே ஒட்டியிருப்பாங்க என்ன மெனு சொல்லிட்டு அது எனக்கு ஞாபகோ வருது நா எப்டின்னா இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொழந்தைங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாங்க நா வந்து அஞ்சு வயசு வரையு ஊட்ட மாட்டே நா ஆறு மாச தா ஊட்டுவே ரொம்ப என்ன சொல்றது நா நம்ம இதுல சொல்லனா அந்த பூச்சு பூச்சு பூச்சுனு புடிப்பாங்க நான் இதுதா உட் நா இது கண்டிப்பா ஊட்ட மாட்டே ரொம்ப பாத்து பாத்து பண்ணுவாங்க பட் நா அப்டி இல்லவே இல்ல நா மூணு மாசோ ஆனோன்னே கொழந்தைய வந்து எங்க அம்மா மடியில உட்கார வச்சு பருப்பு பூவா வந்து ஒரு ஆனா எனக்கு ஒரு ஆசை வெள்ளி கிண்ணத்துல ஸ்பூன்ல ஊட்டணுன்னு வெள்ளிக் கிண்ணோ ஸ்பூனு டம்ளர்ல சுடு தண்ணியிலா வச்சுட்டு
ம்
அ எது நா பண்ணாலு அதுல நா ரைஸுன்னு பண்ணேன்னா கண்டிப்பா அதுல ஒரு ரெண்டு மூணு ஜீரா போட்டுருவே டைஜஸ்ட் ஆகுறதுக்கு நாலா மூணு வயசுலர்ந்தே கொழந்தை சாப்புடுதோ இல்லயோ அந்த டேஸ்ட் அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து அப்பதா வந்து இதாகுமா க்ரோத் ஆகு என்ன டேஸ்ட்டல்லா என் என்ன மாரி வா டேஸ்ட்டோ டேஸ்ட் பண்ண துடிக்குமா அதுனால நா வந்து டால் ரைஸ் பருப்பு பூவா வந்து கொஞ்சோண்டு ஒரு ஒரு சிட்டிக நெய்ய உட் உட்டு நல்லா குழைய வேக வச்சு மிக்சியில நல்லா அரைச்சு
ம்
ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டே
ஓகே ஓக்
சில அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அன்னைக்கே குழந்தை எல்லா சாப்பிட்டுச்சுன்னு நா சொல்ல மாட்டே ஸ்டப்பில் கொஞ்சோ டேஸ்ட் அவ்ளோ தா
இல்லப்பா ஸ்ட்ரகிள் ஆகாம எதுமே வராது
ஆமா ஆமா அ கொஞ்சோ டேஸ்ட் பண்ணுச்சு அவ்ளோதா அ போக போக இட்லி இது இத வந்து நா கண்டிப்பா சொல்லியே ஆகணு எ கொழந்தைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வாடக வீட்டிலதா இருந்தோ எங்க அம்மா வீட்ல மேல ஹவுஸ் ஓனர் இரு ப்பாங்க பக்கத்துலல்லா வீடு இருக்கு யார் வீட்ல இட்லி சுடுறாங்களோ சுட சுட எ கொழந்தைக்கு வந்துரு இந்தாம்மா கொழந்தைக்கு இட்லிய ஊட்டும்மா
அ
இந்தாம்மா பொங்கல்மா நா எ பசங்களுக்கு களி கூட ஊட்டிருக்க களி வந்து சக்கர தொட்டு ஊட்டிருக்க
ஆமாங்க குடுக்கணு அதெல்லா ரொம்ப நல்லதுல்ல சரிங்க அடு த்த அடுத்த அழைப்புல தொடரலாங்க
தொடரலா நன்றி நன்றி